ஆஹ் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நாங்க நல்லாருக்கே என்ன வெள்ள போயிட்ருக்கீங்ளா ஒரே காத்து சவுண்டா வருது
இல்லங்க பேன் சவுண்டுங்க அது அப்டிருக்கு
ஆஹ் சேரி சேரி அப்றோ ஒங்க வீட்டு ஏதோ பர்னிச்சர் ஏதோ வாங்ணுனு சொல்லிட்ருந்தீங்க
அஆமா அது கேக்குதான் உங்க வாய்ஸ் எது உள்ள ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
உங்க வாய்ஸ்ஏத புள்ள கேக்குற மாதிரி இருக்குங்க நீங்க தா கேக்கலையே ஹலோ
சொல்லுங்க
இப்ப கேக்குதுங்க
ஆஹ் சொல்லுங்க எனக்கு உங்க சைட்ல வந்து காத்து வர மாதிரி இருக்கு
ஆஹ் ஆஹ்ஹ சரி சரிங்க இல்ல இந்த பியான் வெயில் செமையா கொளுத்துதுல அதனால ஃபேன் டேபிள் ஃபேன் போட்டு கிட்ட வச்சுட்டு இருந்தேன்
சரிங்க சரி ஆஹ் அத அந்த சத்தம் வெளில நீங்க வெளில போயிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சேன்ன இப்ப பைக் வீலல்லாம் போன காத்தடி போடல அந்த
ஆஹ் ஆமாமா உம் இல்ல நானே உங்களதான் கால் இது பண்ணும் என்னன்னு கட்ல உடஞ்சிச்சு சரி புதுசா கட்ல வாங்க இல்ல வாங்கல பாாரத்துட்டே இருக்கேன் அதுக்கு என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு நாலு பேர்ட ஐடியா கேட்டு வாங்கலாம்
எந்த மாதிரி வாங்க போறீங்க கொஞ்சம் பெரிய கட்டில் தான
ஆஹ் ஆமா குவீன்சஸ் பெட் தான் வேணும் எல்லாம் கம்ஃபர்டபிளா இருதான் படுக்க முடியும் கொஞ்சம் பெருசாவும்
ஆமா
ண்டூ தூங்குறாங்க என் பொண்ணு அவளுக்கு சின்னதா இருந்தா உருண்டு கீழே விழுந்துட்டா என்ன பண்றது
ஆமா நம்மளும் உரும் பசமும் உரு தா
ஆஹ் நம்ம ஒரு சைடு ஊருந்துட்டு இருப்போம் அதனால
என்ன பண்றது காத்து காத்தே வர்ல நம்ம உருப்டாதா எதோ கொஞ்ச இதுவா இருக்கு தூக்கமே வந்த மாரிதா ஆஹ் இந்த பக்க இந்த வந்து பக்க தூங்குனா அந்த பக்க நம்மளுக்கு வெயிலு வெ நல்ல வெண் இதுதா நம்மே கறி வெ வெந்து போதா இல்லயான் என்ன நம்ம ரொம்ப வெந்து போறோங்கிறது இல்ல
அதுனா உண்மதா இல்ல இப்பயே டபுள் டோர்ல கட்டில் இருக்கு கீழ பச கீழ இருக்கலா மேல பசங்க படுக்கலான்ற மாரி
ச்சு வருதே
ஆஹ் உம் பாக்க நல்லா இருக்கு ஆனா வாங்க பயமா இருக்கு உருண்டு மேலருந்துக் கீழ விழுந்தா என்ன பண்றது
அந்த தம்பி மாதிரி நீயு கலர் பொடிலா போடக்கூடாதுன்
நா இருக்கு இருந்தாலு அதுதா பாத்துட்ருக்கே அது மாரி வாங்கிற்லா பெஸ் னா ஏனா கொஞ்ச ஸ்பேஷியஸ்சாவு இருக்கு
அப்றோ வளந்துட்டானா ஊருண்டு விழுகுற மாரி இருக்காது அது இல்லாம அங்க சைட்ல இருந்து கம்பி வருது அதனால கீழ விழுற மாரில்லா இல்ல இப்ப நம்ம டிரென்ல்லா
ஆஹ்
கம்பி மாரி புடிச்சுக்கிறதுக்கு மாரி இருக்கு யோசிச்சது கரெக்ட் தா
அது இப்பவே என் பொண்ணு கேக்குறா இந்த டி விலா பாத்துட்டு தனியா ரூம் தராங்க கொழந்தைங்களுக்கு அத மாரி எனக்கு எப்ப தனியா ரூம் தருவ அப்டி கேக்குறா இருக்க ஒரு ரூம்ல தனி வேற ரூம் வேணுமா நா உங்க கூடியதா தூங்குவே ந தனிய எல்லா தூங்க மாட்டேனான்னு கேக்குறா தனியா கொடுத்து மாடிக்கு அனுப்பி தனியா படுத்துக்கோ அப்டி சொல்லிலாமா
அந்த அந்த க கட்டி குடுத்தா கொஞ்சோ நம்மளு கீழ தூங்கின மாரி இருக்கு அவுங்களு கொஞ்சோ ஃபிரீயா தூங்குண மாரி இருக்கு
ஆஹ் நம்ம கூடேயே இருக்க மாரியே இருக்கு அதுதா அந்த மாரி கட்டுல பாக்கலா உம்
இப்ப தா ஏதா பாக்கணும
இல்ல பாக்கல என்ன மாரி வாங்கலான்றதே இன்னு யோசிச்சு முடிக்க காணு இப்பதா யோசிச்சுட்டே இருக்கே செரி க அதுக்கப்புறோ உங்களுக்கு ஏதாச்சு கட தெரிஞ்சுது கடைக்கு போய் பாக்கலா
இருக்கணு அதுதா இப்ப முக்கியமே
ஆஹ் அது ஒண்ணு வாங்கி வச்சு ஒரு பத்து வர்ஷேமா தாங்கணு கட்டுலனா எங்க அம்மாலா வாங்கி வந்து எவ்ளோ வர்ஷேமா வச்சிருந்தங்க நம் ப்ப வளர வரைக்கி இருந்துது கட்லு
மேம் இப்ப வர்றதுன்னா எங்க தெரியவே இல்ல ஆனா என்னமோ பணங் காசு மட்டும் அதிகமா விக்குதுனே எங்க வீட்டு பக்கத்துல எங்குளுக் தெரிஞ்ச ப இருக்கு கடை இருக்கு நீங்க வந்து பாருங்க ஏன்னா டிசைன்ஸ் எல்லா வந்து எல்லாருக்கு புடிச்ச மாதிரி இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல சில ஒரு
நமக்கு புடிச்சதுதாங்க நம் பசங்க புடிச்சா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்கள சூஸ் பண்றாங்க அந்த ஏ ஆர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி வேணு இந்த டிசைன்ல வேணு இந்த கலர்ல வேணு
ஹலோ உ உங்க வாய்ஸ் கேக்கலங்க
ஆயி
இல்லையே உள்ளே கேக்குது உங்க வாயிசு
ஹலோ
ஆஹ் இப்பதா கேக்குது ஏதோ ஒரு கொகைக்குள்ள இருந்து வெள்ளா வந்த மாதிரி இருக்கீங்க
ஆ இங்க தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு நீங்க டிசைன்ஸ் போய் பாருங்க ஏன்னா எல்லா கடையையும் எல்லாருக்கு புடிச்ச மாரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல
ஆமா ஆமா அதுலா கரெட்டுதா
என்ன வேற என் திருப்பி காட்டுங்க அவங்க வந்து டெமோக்கு வந்து ரெண்டு மூணு பீஸ் தா வச்சிருப்பாங்க அது பாருங்க அப்டி இல்ன்னா கேட்லாக் கூட வச்சிருப்பாங்க அதுல உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு பாருங்க இல்ல நீங்க உங்களுக்கு புடிச்ச டிசைன் காட்டனா கூட அவங்க செஞ்சு குடுப்பாங்க
அவங்க கஸ்டமர்ஸ் மாரி இப்போ நம்ம க வீடு வாங்கினா அதுக்கொரு மெத்த வேற வாங்கணு கீழ ஒரு மெத்த மேல ஒரு இப்போ என்ன அது வேறு இது வேற வந்திருக்காமே ஹே ஜம்ப் பண்ண ரப்பர் நல்லா தூங்குறதுக்கு வசதியா இருக்கு நனவோ காமிக்கிறாங்க அது மாரி வாங்கணு ஒன்னு
ஆமா அதுலா பாத்தா நம்மளுக்கு ஆசையா வேற வருது குழந்தைங்களுக்கு ஆ
ஆச வருது அதா நம்மள்க் ஏ ஒரு மாதி ஜப்பான் ஜாலியா இருக்குல்லன்னு தோணுதுல அதா ச அந் மாரி ஒரு வடி வாங்கிட்டா ஒரு பத்து வருஷ ஆஹ் பத்து வருஷ உழைக்கிற மாரி
உம் அதா ஒரு தடவ வாங் ங்க்ரோ பத்து வருஷத்துக்குன்ட்டு ஒரு தடவ வாங்குறோம் அது கொஞ்சோ குவா
உம் உம் ஆமா ஆச
ஆமா ஆமா ரெண்டு மூணு கடை தெரியு ஆனா வந்து ந்து ஒரு கடையில நீங்க சொல்ற மாரி நா வந்து பாத்திருக்கே அவங்கிட்ட கொஞ்ஜோ ஆஹ் அங்க கொஞ்ச கம்மியாதா வாங்கறாங்க அங்க கொஞ் குவாலிட்டியா இருக்கு ஆமா எல்ல எல்லா இடத்துலயு வந்து அதிகமா விலவிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் நல்லாருக் க்குனு சொல்லவும் முடியாது அதனால வந்து எனக் தெரிஞ்ச கட ஒண்ணு இருக்கு நீங்க போய் பாருங்க அ கே ட்லாகெல்லா காட்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுனு வேனா நீங்க வந்து டிசைன் ஷ்டா குடுங்க ஆ நீங்க டிசைன்ஸ் நீங்க குடுத்தா கூட அவங்க செஞ்சு குடுப்பாங்க இத்தன நாள்ல பண்ணு அத்தன் நாள்ல பண்ணு அப்டின்னா இந்த கல்யாண சீர்வரிசைக்குல்லா வந்து வந்து பண்றாங்க அவங்க ஆர்டர் அந்த மாரி எடுத்து பண்றாங்க நீங்க போய் பாருங்க கட என்னமோ சின்ன கடதா உம்
ம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்லானு இருக்காங்க அதுக்கு வற்ற சீர் வரிச மாரி பாக்கணு
ஆஹ் அப்டியா அப்ப வந்து நெறைய வாங்கவேண்டிதா ஆமா ஆமா பாத்துட்டு வந்துட்டீங்னா ஒரு சாடிஸ்ஃபை கெடைக்கு உங்களு இப்ப ஒரு ப கட்டில்தா வாங்கனீங்னா அப்ப நீங்க ரெகுலர் கஸ்டமர் மாரி ஆயிருவீங்க அப்ப வந்து நீங்க வ பல்கா நெறைய ஆ பொருள் வாங்கும் போது கொஞ்சொ கம்மி பண்ணியு குடுக்க வாய்ப்பிருக்குல ஆஹ் நம்ளுக் தெரிஞ்சவங்கதா இது முன்னாடியு வாங்கி காங்க அது இதுன் சொல்லி நீங்க போய் பாருங்க பிளஸ் வந்து நீங்க வந்து விசாரி கடைல விசாரிச்சு பாருங்க ஏனா வந்து நம்ம சொல்றோன்ட்டு நம்ப போய் பண்ற முடியாதுல
உம் இல்லல்ல அதா போய்ட் அதா ப்ச் இப்ப உங்ளுக் தெரியு உங்க ப்டியே ஒரு நால் கடை கேட்டுட்டு வேற ஒன்னுத்துக்கு நா இந்த கடை கேட்ட அப்டியே ஒரு ஒரு போன மொத்த கடைய முடிச்சுட்டு ஒரு நாள் பசங்க ஸ்கூல்ல விட்டோமா இதெல்லா போய் சுத்தி பாத்துட்டு பசங்க கூட்டு விட்டுக்கு வந்தற்ற மாரி இரு கொணு அ கப்புற நம்ளுக்கு எந்த கட பு ருக்கோ அதுல வேனா பசங்களுக் கூட்டுப் போய் இந்த டிசைன்லா புடிச்சிருக்கு உனங்களுக்கு புடிச்சிருக்கா அப்டீனு உங்களோ செலக்ஷன் லாஸ் செலக்ஷன் வெ ச்ட்டு நம்ப வரணு ஏனா நாம்போ ஒரு நாலு வாட்டி அலஞ்சிட்டுதா பசங்க ஒரு வாட்டி கூட்டு போ முடியு பசங்க வச்சுட்லா அலய முடியாதுல்ல ச அதா கேட்ரு ஆ அதா எ தங்க ச்சி எ தங்கச்சிக்குமே கல்யாணோ முடிவு பண்ணிருக்காங்க சரி அவளுக்குமே சீர் வரிசலா வாங்கணு சாமா எல்லாமே சரி எல்லாத்தையு மொத்தமா பாத்துட்டு அவளே
பாத்து வெச்சுட்டோனா அவளையு கூட்டிட்டு போய் வாங்கறதுக்கு
ஆ இப்ப இருக்க பொண்ணுங்ளா அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க என்னா வேணு வீட்டுக்கு
ஆமா ஆமா இப்பல்லா தி தேவையான பொருள்தா வாங்கறாங்க தேவல்லாம இப்ப எதுக்கு அண்டா குண்டால வாங்கி வெச்சுக்கணுன் சொல்ட்டு எதுக்கு அலமாரில போய் வைக்கறதுக்கு நம்ம இது பண்றோ ஆமா
அதெல்லா தேய்க்க சொல்லிர்றாங்க அதெல்லா தொல க்க முடியாது
ஆமா ஆமா அத வச்சு நாங்க எதுவு ப ஆமா அவ்ளதா முடிஞ்சுச்சு இப்ப வந்து மாடன் உலகம் ஆயிடுச்சு அதனால நீங்க போங்க போங்க கண்டிப்பா போங்க ஆனா கொஞ்ச சீக்கிரமாவே போயிடுங்க ஏனா ரெண்டு மூணு கட நீங்க பாக்ணுனா ஒ காலைல இருந்து போனிங்னா நீங்க சாங்கால வரைக்கு போயி அந் த கடைல கொஞ்சோ இந்த விசாரிச்சுட்டு பாத்துட்டு எல்லா அவுங்க என்ன வெல சொல்றாங்கன் கேட்டு கரெக்டா இருக்கு
ம் அதுவு கரெக்ட்டுதா சர் அதா எதனாச்சு கடை நீங்க மட்டனுட்டு எங்க எந்த எடன்னு சொல்லி அனுப்புங்க
ஆ நா அட்ரஸ் உங்
கைந்து ஐந்து கூகுள் ஏ ஏதேதோ கடை சொல்லிருக் காங்லா செரி அதைமே சொல்லிட்ருந்தாங்க செ அதையும் போய் சேத்து துட்டு எந்த கடையில ரேட் கம்மியா ரேட்டும் கம்மியா இருக்கணும் நம்மளுக்கு பொருளும் நல்லா இருக்கணும் உழைக்கணும் எல்லாம் பாக்கணும்
உம்
ஏன்னா ஒண்ணு வாங்க ஆரம்பிச்சுட்டாதான் அடுத்தடுத்து அதுதான் இப்ப எல்லாத்தையும் ஒன்னுன்ன புதுசா மாத்த ஆரம்பிச்சுருவாளுஙக டிவி மாத்து டி விலாம் பெருசா இல்ல சின்னதா இருக்குன்னு வாங்க
டிவில கூட ஏதேதோ வித்தியாசமா டிவி தான் வருது கர்வ் டிவியா அது என்ன ஆஹ் இப்ப இருக்கிறவங்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னென்னமோ வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க போய் நேர்ல பார்த்தாதான் வந்து தெரியுது நம்ளுக்கு இப்டில்லா டிவி இருக்கு
காலம் போயி இவங்க
உம் ஆமா நீர்ல எனா இப்பல்லா டிசைன்ஸ் வருதா இப்ப கட்டலயு சேரி எல்லா இப்புமே சொல்ற இப்ப கட்டல வந்து நம்ம வெறும் படிக்கட் மாரி வச்சு மேல ஒன்னு கீழ ஒன்னு அவ்வளோதா நமக்கு தெரியு இப்ப அது அதுலையே வித்தியச வித் இருக்கு
உம்
நானு நீங்க
சேரி நா போய் பாக்குற எனக்கு அனுப்புங்க நா எங்கன்னு பாத்து சொல்ற போய் பாக்குற ஆஹ் சேர் சேரி நீங்க நா வைக்குற
ஆஹ் சேரி